ஆஹ் எப்டிபா இருக்கா நான் சும்மாதான் இருக்கேன்
சரி சரி்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இரு
ஆஹ் நல்லா இருக்கேன் பையன் என்ன பண்றான்
தோ அவுன் இத பீவரிங் காய இப்பதான் தூங்க வச்சு வந்த ரூம்கு
ஏ என்னாச்சு
தோவனுக்கு வேக் சீன் போடுறதுக்கு போயிருந்தோங்கா
ஓ செரி சரி
ஆஹ் காலயில ஒரு டென் ஓ கிளாக் ஆய்டுச்சு போய் அதுக்கப்புறம் ஒன் ஹர் வெயிட் பண்ணி வேக்சின் போட்டுட்டு வந்தோம் வர வரைக்கும் நல்லாதான் விளையாடிட்டு இருந்தான் மதியம் ஆயிடுச்சு வரதுக்கு
உஹம்
அதுக்கப்புறம் வந்து விளையாடிட்டு வந்த அதுவுமே நானு சிரப்பும் குடுத்துட்டேன் போரசிட்டமால் குடுத்து தூங்கவும் வச்சாச்சு வச்சிட்டு ஈவி்னிங் வரைக்குமே விளையாடிட்டு ருந்னா ஒரு ஆறு மணி ஆகவும் ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டான்
அஹ்யயோ அதே அந்த இடம் வேக்ஸ் வேக்ஸின் போட்ட ஏடோ வீங்கிருக்கும் அதை கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் வந்து வழி எடுக்க ஆரம்பிக்கும்
அஹ் அதுதான்கா ஈவினிங் வரைக்குமே அவனுக்கு தெரியல அந்த சாயங்காலம் ஆகாக நேரம் ஒரு ஆறு ஆறு மணிக்கு மேல இருக்கும் நேரம் ஆகாக அவனுக்கு வழி தாங்க முடியல போல இருக்கு ரொம்ப கத்தி அழுதுட்ட அவன் தொட முடியல இப்படி தூக்குனா அழுகுறான் லைக் லைட அந்த காலு அசைச்சாலும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சடுறான்
ஆமா அது பயங்கரமா வலிக்கு என் கெழந்தைங்களுக்கும் போடும்போது அப்படித்தான் ஆனா இப்ப இப்ப இருக்கற இதுக்கு ஹ பீவர் வராம பெயின் இல்லாம ஆஹ் நெறைய இன்ஜெக்ஷன் வந்துருச்சுல்ல வேக்சின்
அது வந்து பிரைவேட்ல மட்டும்தாக்கா இருக்குது அது நாங்க கேட்டுட்டு வந்தோம் அதாவது பீவர் இல்லாம பெயின் இல்லாம இல்லன்னா வந்து பிரைவேட்ல போய் அமௌண்ட் கொடுத்து போட்டுக்கலாமா
ஆமா
ஆஹ் நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் நெனைக்கிறேன் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து இவனுக்கு ஃபீவர் இருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் காட்ட போயிருந்தோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல அப்போ வேக்சின்க ஒருத்தங்க வந்திருந்தாங்க அப்போ கேட்டுட்டு இருக்கும் போது வேக்சின் அதாவது இந்த ஏஜ் வைஸ் தான வேக்சின் வரும் ஒவ்வொரு வேக்சின் அவ்ளோ அமௌன்ட் சொல்லிட்டு அவங்க பேய் பண்ணி வேக்சின் போட்டுட்டு போய்கிறாங்க பீவர் இருக்க கூடாது பெயின் இருக் க்க கூடாது அடின்னு ஆனா கவர்மெண்ட்ல போட் து வந்து அப்படி இல் ஒரு டூ டேஸ் ஆவது கம்பல்சரியா அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கணும் பீவர் கண்டிப்பா வந்தாதான் வந்து அந்த இன்ஜெக்ஷனுக்கு ஒரு அந்த டோசேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதோட எஃப் எபக்ட்டா அப்பதான் வந்து அவங்க பாடிக்கு ஏத்துக்குமா
அப்படியெல்லாம் இல்லடா அவங்க சொல்றது வேணா அப்டி சொல்லாம் ஆனா வந்து அஹ் இப்போ அப்படி பார்த்தா யாருமே வந்து பிரைவேட்ல அது மாதிரி இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்கல்ல
அதுதான் ஆனா பிரைவேட்ல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த வேக்சின் இந்த ஏஜுக்கு இந்தந்த வேக்சின் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரு சஜஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னா அவங்க போய் போட்டுட்டு தான் இருக்கறாங்களாம்
ஆஹ் நான் வந்து பிரைவேட்லதான் ரெண்டு பேத்துக்குமே போட்டேன் எங்க பாப்பாக்கு வந்து போடும்போது ஃபீவர் அஹ் பெயின் எல்லாமே இருந்துச்சு இதே தம்பி பிறந்தப்போ போடும்போது அந்த அளவுக்கு இல்ல
சரி சரி்கா ஆனா வந்து நாங்க கேட்டப்போ இந்த பெயின் ஃபீவர் எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வேக்சின் போடுறதாாதான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு கன்பர்மா தெரியல ஏன்னா த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கேட்டதா அதனால எனக்கு எக்சாக்ட்டா ஞாபகம் இல்ல
இல்ல அது இப்ப இப்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்ப தம்பி பொறந்தக்காட்டிலும் இப்ப வந்து ரொம்பவுமே அட்வான்ஸா இருக்கு
அஹ் அதுதான்கா
என்ன கொஞ்சம் காஸ்ட்லி கவர்மெண்ட் அது வந்து இலவசமா போட்டிட்டுறாங்க ஆனா அங்க அங்க பிரைவேட்ல வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் போர் தௌசண்ட் அது மாதிரி ஆகுது
ஆமாக்கா அது அவங்க வேக்சின் பொறுத்து அமௌண்ட்
ஆஹ் அமௌண்ட் மாறும் ஆமா இப்ப நீ அங்கயும் கே ஆஹ் பபீவர் வர்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போடுவா இல்ல இது போடுவா அப்படின்னு கேட்பாங்க
ஆஹ் ஆமாக்கா அது அதான் ஏன்னா அது ரெண்டுமே இருக்கு பீவர் இல்லாதது தான் மோஸ்ட்லி எல்லாருமே போடுறாங்க அங்க பிரைவேட்ல
ஆமா ஏன்னா இப்போ நம்மளும் வந்து வ நியூ மதர் அப்படின்னு எடுத்துக்கும் போது புதுசா டெலிவரி ஆயிருக்கு ஆஹ் குழந்தைய நம்மதான் பாத்துட்டு இருக்கோம் ஹெல்ப் ஆஹ் பண்றக்கு ஆள் இல்ல அப்படிங்கும் போது முழுசா நம்ம குழந்தையவே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ வேக்சினேஷன் எல்லாம் போட்டா நம்மளால ஒருத்த ஒருத்தருனாள அந்த குழந்தைய தனியா பாத்துக்கவே முடியாது அது அழுதுகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறது நமளுக்கு தெரியவே தெரியாது அதனால இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஃபீவர் இல்லாம ஆஹ் பெயின் இல்லாத இன்ஜெக்ஷன் போட்டுக்கறாங்க
ஆமாகா அப்படிதான் பண்றாங்க ஆனா எனக்கு வந்து இங்க இருக்கு டெலிவரி ஆயி இங்க இருக்கிற வரைக்குமே இங்க வேக்சின் போட்டாச்சு அதுக்கப்புறம் டெலிவரி டெலிவரி முடிஞ்சு அங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கு ஒரு வேக்சின் போட்டு அப்புறம் லாஸ்ட் ஒரு வேக்சின் இந்த வேக்சினக்கு முன்னாடி ஒரு வேக்சின் போட்டதுமே வந்து இங்க அவ்வளோவா அவனுக்கு பெயினே இல்ல அந்த இன்ஜெக்ஷன் போட்டப்ப மட்டும் லைட் அழுதான்
ஹும்
இங்க இருந்து லாஸ்ட் வேக்சின் போடும் போது அவனுக்கு பீவர் அந்த அந்த அளவுக்கு வரவே இல்ல ஏன்னாங்க அங்க வீட்டு வீட்டுக்கு வந்ததுமே வந்து சிரப்பு குடுத்தாச்சு அதுஅந்தளவுக் ஃபீவரும் வரல உனக்கு பெய்ன்னு தெரியல ஆனா இப்ப இந்த டைம் வந்து அவங்க வேக்சின் போட்டது இவன் இல்ல எல்லாம் குழந்தைங்களுமே அழுகதான் செஞ்சது பயங்கரமா கத்தி அழுதாங்க ஒரு வேள அவங்க குத்துன விதம் வலிக்கிற மாதிரி குத்துனாங்களா என்னன்னு எனக்குதெரியில
இல்ல அது மருந்துக்கு மருந்து மாறுபடும் இப்ப அதுல குடுக்குற மெடிசன் வந்து ரொம்ப பவரா இருக்குன்னா இப்ப நம்மளுக்கே வந்து ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒவ்வொரு மாரி பெயின் ஆகும்
ஓ
ஆஹ் இப் இப்ப நம்ம இப்ப ஏதாவது செக் பண்றாங்க ஆஹ் அலர்ஜி இருக்கானு ஒரு ஒரு மெடிசன் குடுத்து செக் பண்ணுவாங்கல்ல டெலிவரி அப்போ
ஆமாக்கா
ரவுண்ட் போட்டு செக் பண்ணுவாங்க அது ஊட்ட அந்தடம் வந்து பி க்கிற மாரி இருக்கும் வலிக்கிற மாரி இருக்கும் இதே வேற இன்ஜெக்ஷன் போட்டா அப்படி ஆகாது
ஓஓ செரி செரி
இது போட்டாவே வந்து ஆஹ் அப்படியே கடுக்கடுக்கடுன்னு பிடிக்கும் நல்லா ஒரு சில இன்ஜெக்ஷன் வந்து அந்த மருந்து வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடு கடுனு புடிக்கிறதோ இல்ல வலிக்கிறதோ இருக்காது அதே மாதிரிதான் கொழந்தைகக்கும் மா மாறும்
ஹம் ஏன்னா இங்கே இதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு சிஸ்டர் இருந்தாங்களா அப்போ அவங்க வந்து மோஸ்ட்லி நான் பார்த்தப்போ எல்லா கொழந்தைங்களுக்கும் போடும் போது அவ அந்த இன்ஜெக்ஷன் போட்ட டைம் மட்டும் அழுதாங்களே தவிர அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒன்னும் அழுகல்லாம் அவங்களுக்கு பெயினும் தெரிய தெரியல இவங்க வந்து மாறனதுக்கு அப்புறம் வேற ஒரு சிஸ்டர் போடும் போது அந்த ஒரு சின்ன குழந்தை கூட இப்போ இவனோட இதுல நான் போட்டிருப்பேன்ல அந்த ஏஜ் இருக்குற அதுதான் அந்த ஏஜ்ல இருக்கிற பேபிஸ்க்கு போட்டு மட்டுமே வந்து அழுகு க்கு பயங்கர அழுதாங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலேயே அழுதுட்டு இருந்தது அந்த கொழந்த
உஹம் இல்ல ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பாத்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து போடுவாங்க இன்ஜெஷன் அவங்க போடுறது இப்ப ரொம்ப எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் வந்து போட்டா வலிக்காது வலிக்காது ஊசி குத்துறதுக்கு தெரியாது லைட் டா சொல்லுங்கற மாதிரிதான் இருக்கும்
அஹ இவங்க வந்து என்னன்னா இவங்க அந்த எஞ்சு அந்த ஊசி உள்ள இறங்கன உடனே எல்லாம்
அப்பா இவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனு அர்த் தம் அது போக மருந்தும் ஒரு விதமா இருக்லா
ஆ ஏன்னா அப்போ லைட்டா அழுதா பரவாயில்லகா இவுங்க இன்ஜெக்ஷன் போட்ட எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கத்தி தேம்பி தேம்பி அழுது ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலேயே அழுக ஆரம்பிச்சாங்க இவனெல்லாம் வந்து பால் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டோம் பால் ஊத்தி அப்போ ரொம்ப கத்தி அழுகவும் அதுக்கப்புறம் பால் குடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறம் தான் நாங்க தூக்கிட்டே போனோம்
உம் எப்ப இன்னைக்கா இன்ஜெக்ஷன் போட்டீங்க
இல்ல நேத்து போட்டாச்சுங்க்கா நேத்து தான் போட்டுட்டு வந்தது ஏனா இல்லல்லக்கா எப்பவுமே ஆஹ எப்பவுமே தொடச்சு மட்டும் விட்டறது
உம் அது வயப்ஸ் வச்சே தொடைங்க நீங்க தண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா தண்ணி யூஸ் பண்ணும் போது அது கூலிங் பட்டுச்சுனாவே வந்து இதாகும் முடிஞ்ச அளவு ஐயிஸ் வச்சு வச்சு சேரீங்க ரொம்ப நேரம் வைக்க கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேல குழந்தைக்கு வந்து ஐசே வைக்க கூடாது லைட்டா அதுவும் வெச்சுட்டே வச்சு எடுக்கணும்
நேத்து அம்மா ஒரே ஒரு டைம் மட்டும் வச்சு எடுத்தாங்க அந்த பெயின் தெரியும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ நேத்து அவ்வளவா சாப்புடவே இல்லை ஃபுல்லா ஃபீட் பண்ணிட்டே தான் இருந்தேன் நேத்து அவனுக்கு சாப்பறதுக்கும் எதுவும் முடியல அந்த பெயினுக்கு இம் ஆப் ணுண் வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா விளையாடுனா த ஈவ்னிங் டைம் க்கு மேல ஆகும் போது ஒண்ணுமே சாப்பிடல வெறும் பால் மட்டும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டான் என் என் மடியிலயே படுத்து தூங்கும் ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும்க்கா தூங்க வச்சாச்சு அப்புறம் எடையில ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாரி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து அம்மா அம்மான்ட்டே அனத்திட்டே இருந்தான் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் தூங்கிட்டான்
சரி சரி அது அப்படித்தான் இருக்கும் புதுசு அந்த குழந்தைங்க காலசச்சாவே வலிக்கும் ஏன்னா அது கல்லு மாரி இருக்குல்ல அந்த இடத்து வந்து வீங்கி கல்லு மாரி இருக்கும் அதுக்கு வந்து ஐஸ் கட்டி ஒத்தடம் வந்து மூனுநேரம் குடுக்கணும் இப்ப எப்படினா நம்ம ஃபுட் குடுக்குறோம் அது மாதிரி வந்து மூண நேரம் ஒரு ஒரு வச்சு ரொம்பவும் தேக்கவும் கூடாது ரொம்ப அழுத்தவும் கூடாது மேலா படி வச்சு-வச்சு எடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அவ்ளவுதான் அதுக்கப்பறம் அத வி்ட்ரணும் அப்டியே அது மாதிரி ஒரு த்ரீ டூ போர் டேஸ் பண்ணீங்னாவே நாலஞ்சு நாள்லயே அது அந்த இது கரைஞ்சு வந்துரும்
செரி-செரி்கா ஏனா அம்மா அப்டிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவுங்கதான் புல்லா பாத் துட்டு இருக்குறாங்க அம்மா வீட் இந்த இப்ப இருக்குறதுனால
உம்
உம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லிங்கக்கா என்ன அந்த அவ வந்து அந்த கால அசைக்கும் போது இல்ல இப்போ பென் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களே அப்போ அந்த டைமுக்கு ரொம்ப அழக ஆரம்பிச்சடறான்
உம்
நடக்கும் போது வந்து ஹா செரிங் கா
நான் அப்பறம் கால் பண்றேன் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு
செரி-செரிங்க்கா பாருங்க்கா ஹா செரி பாய்கா
உஹம்